ஆ சொல்லுங்க வா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க
சர் நா கோயேட்லயே போட்டுருவ சார்
கோயேட்லயே போட்டுட்டுமா செரிமா உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா என்ன பண்றீங்க உங்க பேமிலி பேக்ரவுண்ட் எப்டி
எ சார் எ ஃபேமிலிக்கு சம்பளம் தரப் போறீங்களா
அப்படி இல்லமா உ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க ஃபேமிலி எப்டின்ட்டு என்ன நாலு பிண்ண வந்து பிரச்சன அதால வந்து ப பசங்களோட எஜுகேஷன்க்கு எதா செர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ வந்து நாங்க விசாரிக்கலன்னு ஒரு வார்த்த வந்துரு ல்ல அதனால எல்லா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தா சொல்லுங்க ம் எந்த ஊரு பிறந்த ஊர் என்ன
போறனா எனக்கு பொறக்கல சார் எந்த ஊரும்
ஆ நீங்க பிறந்த ஊர் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க ஓ சென்னையா நல்ல ஊர் சோ அது எப்ப பத்த இல்ல இ மாரி ஷூட்டிங்கினே இருக்கு பாங்களே
உம் ஆமா சார் ஆமா சார் நீங்க கூட அதுல கொஞ்சம் ஒரு கொசுவாதா சார் இருக்கீங்க
சரி ஓகே கலாயக்கிறீங்கன்னு தெரியுது சரி நம்ம வந்து ப்ராஜெக்டு கூட வச்சு அப எதுக்கும் வருவோம்
உம் சொல்லுங்க சார்
நீங்க அங்க சென்னனைில
சென்னையில என்ன சார் பண்ருந்த படிச்சுட்டு தா சார் இருந்த
ஓகே எ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்கு நா ஒரு ஒரு மண நேரம் படிக்கறிறது பெரிய விஷயம் தான் சார்
ஒரு ம நேரம் படிப்பீங்களா அதுவே அதுவே இப்ப பெரிய விஷ டின்னா
உம்
இப்ப இருக்கறவங்களாம் அதது கூட செய்யறது இல்ல நீங்க அட்லீஸ்ட் அதையாச்சும் செய்து அட்லீஸ்ட் அதைத்தான் ச்சு சரிங்களா அது வரைக்கும் சந்தோஷம் இ ஒரு மண் ஒரு ம நேரம்ன்றது அர மணி நேரமா அர ம நேரம் சொல்லாம இருதேங்கள அது சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஓகேவா ஓகே வீட்டுல எல்லாம் எப்படி
பெவி குவிக்கா
வீடலல்லாம் எப்ப்டனுகேட்டே
ஓகே ஓகே வீட்டு்ல வந்து எல்லாம் எப்படின்னா அப்பா அம்மா இருக்க மாதிரிதா எல்லா வீட்லயும் இருக்க மாதிரிதா சார் எங்க வீட்லயும்
அப்படி இல்லவா அப்பா என்ன பண்றாரு அம்மா என்ன பண்றாங்க கூட பொறந்தங்க யாரு
எனக்கு கூட வந்து இல்ல சார்
கூட பிறந்தவங்கம்மா
கூட பிறந்தவங்களும் இல்ல சார்
ஓ அப்படியியா சரி அப்பா என்ன பண்றாரு அப்பா பேரு என்ன அவர் என்ன படிச்சிருக்காரு தூங்கிட்டு இருக்கரு கல அ தூங்கட்டும்
அம்மா என்ன பண்றாங்க
அம்மாவு தூங்கிட்தா சர் இருப்பாங்க
இப்ப நீங்க என்ன பண்றீங்க
தோ நீங்க தா சர் கொஞ்சோ ப்ளேடு ஆ சர் இல்ல சர் என்ன தப்பா விழுந்துச்சா சார்
இல்லமா எதோ ச டங் ஸ்லிப் சரி சார் அப்பா பேரு என்ன
அப்பா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி
கிருஷ்ணமூர்த்தியா நல்ல பேரு ஆ அப்பா பேசிட்டாங்க சரி உடு சேரி ஓகே ஜாதி நட்சத்திரோ நா என்ன ஆ பூசாரி வேலயாம்மா பாத்துன்னு இருக்க
ஓ சாரி சார்
ஆ நா வந்து கேக்கற கொஸினுக்கு பதில் சொல்லனுமா அப்பதாமா உனக்கு இங்க வேல
ஆ ஓகே சர் கேளுங்க கேளுங்க மறந்துட்ட ம் வேணு வேணு ஆ ஐயயோ சர் சர் வேணு சர்
ஆ அப்பனா வந்து பயபக் தியா இருக்கனு புரிதா எப்டி
சர் ஓகே சர் சர் அதனால தா சர் அதனால த‌பூஜ பண்ண சொன்ன பயபக் த்தியா
ஓ எனக்கு பூஜ பண்ண சொன்னீங்களா
உம்ம இல்ல சர் எங்க அப்பாக்கு
சரி விடுமா நீங்க கொஞ்சோ ராங்கா பேசுறீங்க வெளையாட்டா
அ கேளுங்க சர்
சரிமா இப்ப ஏதாச்சு ஒரு டாப்பிக் கு நீயா ஒரு ரண்டமா ஒரு டாப்பிக் எட்த்துட்டு அத வந்து பசங்களுக்கு எப்டிமா எக்ஸ்பிளேன் பண்ணுவ பண்ணு
இப்ப நானே ஒரு டாப்பிக் எடுக்கணுமா சனப் படிக்கதே ஒரு ம நேர தா சர் இல்ல போய் எங்க சர்
இப்ப உங்களுக்கு இருவத்தி ஏழாயிரூபா நாங்க குடுக்கணுல்ல இருபத் தேழாயிரூபா
ம் சரி என்ன சர் டாபிக் எடுக்கணு
நீங்களே ஒரு ரண்டமா ஒரு டாப்பிக் சூஸ் பண்ணி அத பசங்களுக்கு வந்து அது எடுக்கு எடுங்க எப்படி எடுக்கறீங்கன் பாத்துட்டு நான இருபத்தி ஏழு தரதா இல்ல முப்பது இல்லனா இருவத்தஞ்சு தரது நா நானே ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்க‌ம்மா
சரி ஓகே சார் இப்போ தமிழ் ரிலேட் டடா எடுக்கணுமா இல்ல எப்டி
தமிழுக்கு தெனமா எடுக்ககுறாங்க
சரி ஓ
தமிழ் ரிலேட்டடா எடுக்காம பின்ன சோசியலுக்கு ரிலேட்டடாவா எடுப்பீங்க ம் சரி ஓகேம்மா நீங்க வந்து உங்க வேலைய பாருங்க
ம் ஓகே சார் இருங்க ம்
உன்ன முக்கெல்லா சொல்லம்மா
இருங்க சார் நீங்க முக்கறது அதுலா நீங்க சொல்லக் கூடாது சார் நீங்க சேல்ரி
பின்னாடி வந்து இருங்கம்மா உங்களுக்கு வந்து டைம் வந்து உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தா பின்னாடி வந்து கோடி பேர் நின்னுருக்காங்க
ம் சந்த்ரு அமைதியா இரு சார் நா இப்ப வந்து ஒரு மேம் சார் ஓ
ஓகே ஓகே ம்
ம்ம் சோ இன்னைக்கு வந்து நாங்க என்னட் டா என்ன சந்துரு ம் ஓகே ப்பட் முக்கியோ ஓகேவா
ஆ ஓ
நா தா உன்னோட வந்து ஆ புது மேம் ஓகே தமிழ் மேம் நா தா ஆமா ஓகே நீ கரெக்ட் பண்ணாத ஓகேவா
ஓ சொல்லுங்க
ஆ உங்க சேர்மேன்க்கே வந்து தூய தமிழ்ல பேசதுக்கு விருப்போம் இல்லன்னு அவரு சொல்ட்டாரு சோ நீங்க கரெக்ட் பண்ண தேவயில்ல ம்
கே ஆசிரியை
ஆ நா வந்து உங்களோட தமிழ் மிஸ் ஐ மீன் மேம் ஓகேவா இன்னைக்கு வந்து பஸ் வந்து உங்க இன்ட்ரொடக்ஷன் நீங்க சொல்லுங்க உங்களோட நீங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்க
அ ஏன் பேரு இ இல்ல உங்கள டாபிக் தா எடுக்க சொன்ன நா வந்து கிளாஸ் எடுக்
சந்தரு நான் உங்க மேம்
அது ஓகே மேடம் இப்ப வந்து நா உங்களுக்கு குடுத்த வேல என்ன நீங்க செ
சேர் நீங்க வந்து கொஞ்சோ டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க சர் நீங்க ஸ்டூடண்டா அந்த ஸ்டூடண்டா இரு க்குணு சர் கொஞ்சோ நேரத்துக்கு ஸ்டூடண்டா கொஞ்சொ ஆக்ட் பண்ணுங்க
அது புரிதுமா ஆனா நா வந்து உனக்கு குடுத்த வேல வேறயே
சேர் இப்போ என்ன வந்து நீங்க ஒரு பண்ண சொல்றீங்ன்னா நீ அ என்னோட ஸ்டைல்ல பண்ணாதா அது நல்லாருக்கு
செரி ஓகே செரி ஓகேமா செரி ஓகேம்மா ஆ ம் சொல்லுங்கமா ஏம் பேரு வந்து பூர்ண சந்தர்
ஓகே ம் சேர் ஓகே ம் நைஸ் நைஸ் ஓகே
ம்
செரி ஓகே இன்னைக்கு வந்து என்ன டோப் பிக் எடுக்க போறோனா வந்து என்ன டாபிக் எடூக்லா உங்களுக்கு புடிச்ச டோபிக் என்ன தமிழ்ல
தமிழ்ல ஃபஸ்ட்டு லெசன் எடுங்க மேடம் ஓகேவா எக்ஸாம் வேர வருது நீங்க குடுத்துட்டா டிக்கி எந்த டாபிக் எடுக்கனுன்னு யோச்சு நீங்க தான மேடம் புக் கு குடுக்கலன்னா ஒரு பசங்களுக்கு வந்து எடுக்கணுன்றதுக்காக நீங்கதா அக்கம் பக்கத்துல இல்ல முன்னாடி படிச்சவங் கிட்ட வாங்கி புக்கு குடுக்கறது வறையு எடு க்குறாங்ளே மேடம் நீங்க ஏன் இந்த மாரி பண்ண மாட்றீங்க இ புல்லா எடுத்தா நாங்க வந்து எப்டி எக்ஸாம்ல படிச்சு நூத்துக்கு நூறு வாங்கற்து எப்டி எங்க காலேஜ் நாங்க வந்து தொக் என்ன மேடம் எது சொல்ல மாரிச்சு
இல்ல இல்ல வாங்கிட்னுன்ன
ஆ என்ன இத்தா லாஸ்ட்டு வார்னிங் இப்புல்லா பண்ணீங்க இருங்க மேட் டம் இப்புல்லா மருவடியு பண் ணீங்கனா நாங்க வந்து சேர்மன் கிட்ட கம்ப்ளைன் பண்ண வேண்
ஓகே ஓகே கம்ப்ளைன் பண்ணுங்க
ஆ
ம் சேர் ஓகே நம்ம வந்து இப்ப தமிழ்ல வந்து பா க்க போற டோபிக் வந்து என்னன்னா இலக்கணம்
இலக்கணமா எடுத்த ஒனயுமே இலக்கணோனா பசங்க தூங்கிட மாட் னாங்களா
பசங்க தூங்கட்டு நா கொட்டி கொட்டி சொல்லி வெக்குறே நீங்
என்ன வைல எங்க காலேஜ்ல வந்து வைலன்ஸ் வந்து நாட் அலோடு மேடம் ஓகே வா வைலன்ஸ் இருக்க கூடாது பசங்கள வந்து அன்பா எப்டி அன்பா
ஆஹ் அன்பாவா ஓகே
அன்பா டீல் பண்ணு
உம்ம சேரி சேர் அன்பாதான டீல் பண்லா செரி மெய் எழுத்துக்கள் எத்தனருக்கு
மெய்யெழுத்துக்கள் வந்து மேடம் பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லி குடுக்கனு
இல்ல ஃபஸ்ட் ஸ்டூடன்ட்ஸ்க்கிது கூட தெரியாம என்னாத்துக்கு காலேஜ் நடத்துறீங்கன்ன உங்கள்கிட்ட கேக்கலா ச் ம்
மெய்யெழுத்துக்கள் வந்து பதனெட்டிருக்கு மேடம்
என்னது
மெய்யெழுத்துக்கள் எவ்ளோ சந்திரூ பயபடாதிங்க சொல்லுங்க
ம் பதினெட்டு மேடம்
ஓகே உயிரெழுத்துக்கள் எவ்ளோ
உயிரெழுத்துக்கள் வந்து பனிரெண்டு மேடம்
ஓகே உயிர்மெய் எழுத்துக்கு
பதினெட்டு மேடம்
உயிர் மெய் எழுத்துக்கள்
பதினெட்டு
சந்ரு நா கேக்கறது புரியுதா
புரி புரியல
உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தமாக எவ்வளோ
உயிர் மெய் எழுத்துக்கள்னா என்னன் சொல்லுங்க மேடம்
நீ சொல்லு
இல்ல மேடம் எனக்கு தெரியல மேடம் பசங்களுக்கு தெரியாதது வந்து இயல்புதா அது தெரிய ச் பசங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குன் அவசிய இல்லல்ல மேடம் நீங்க சொல்லலால தெரியாதத
சா இங்க பாருங்க சேர்மன் சார் நீங்க நடுவுல வராதிங்க வராதீங்க
நா வந்து இப்ப ஸ்டூடண்ட் தா மேடம் பேசுற என தெரியாது பசங்களுக்குன்னா மீன்ஸ் நா எல்லாருக்கு வந்து சார்பா பேசுற புரியுதா நா சேர்மன் நெனச்சு பேசு சரிங்களா
நீங்க சேர்மன் மாரிதா நீங்க வந்து
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்டா சேர்மன் சொல்லுவீங்களா மேடம் காசு குடுக்குறோல எங்க காசுலந்துதான உங்களுக் இருபத்தேழாயிர ரூபா குடுக்குறாங்
சரி ஓகே அம் ச நம்ம கதைக்கு வருவோமா
ஆஹ் ஓகே உயிர் மெய் எழுத்துக்கள்னா என்னா மேடம்
இருங்க வெய்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் எவ்ளோ
மெய் எழுத்துக்கள் வந்து னெட்டு ஓகே
ஆஹ் உயிர் எழுத்துக்கள் எவ்ளோ
உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு
அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து
முப்பது எப்புடி மேடம் உயிரும் மெய்யும் சேந்தா பதினெட்டோ பனிரெண்டு சேந்தா முப்
உயிர்மெய் எழுத்துக்கள்னா மொத என்ன
ஓ கா மேல புள்ளி வச்சு எத்து உயிர்மய் எழுத்து மேடம் டி க் ங் ச்சு உயிர்மெய் எழுத்து உயிர் எ
உயிர்மெய் எழுத்துக்கள்னா மொத்தமே அந்த கா கா கு கூட்டல் அ ஸ்சி சீக்கல்டு க இருக்குல்ல
மொத்த எழுத்துக்கள் ஏ மொத்த எழுத்துக்கள் தான் மேடம் வந்து இரநூத்தி பதினாறு
அதுதான்ப்பா உயிர்மெய் எழுத்துக்கள்
இல்ல மேடம் புரிதா இல்லயா
ஹம் ஓ கே இப்ப நீங்க எனக்கு பாடம் நடத் தறீங்ளா மொத்தம் எழுத்துக்கள் உயிர் எ த்துக்கள் வந்து பன்னண்டு ஓகேவா மெய்யெழுத்துக்கள் வந்து வெயிட் பண்ணுங்க உயிரெழுத்துக்கள் வந்து பன்னண் டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்துதான் அக்கு ஒண்ணு மொத்தமா சேத்து இர ரநூத்தி நா நாப்பத்தி ஏழு
நாப்பத்தி ஏழா மேடம்
ஆமா
உம்
உம்
சரிங்க இருங்க ஒரே ஒரு செகண்ட் அப்டியே இருங்க மேடம் சரிங்க மேடம் நா ப்ரொபசரா டைம் ஆய்டுச்சு
ஆ